ல்லா முடிச்ட்டீங்ளா
வேலை எல்லா முடிஞ்சுது கொஞ்சோ ஃப்ரீயாதா உக்காண்ட்ருக்கே
அப்டிங்ளா எனக்கு ஒரு டவுட்டாவே இருந்துச்சுங்க
ம் சொல்லு
இல்ல எனக்கு ஒரு சில பொருள் எல்லா வாங்கற்க்கு இர்க்கு
ஆ என்ன பொருள் என்ன பொருள் வாங்க போற ஹலோ
ஹலோ
என்ன பொருள் வாங்க போற
இல்ல இந்த மாரி என்னோட ஃப்ரெண்டுக்கு பேட்டே வருதுங்ளா
ஓகே ம்
அவுங்க வீட்டுக்கு வரன்னு சொன்னாங்க
செரி
அதனால அவுளுக்கு எதாச்சு ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கி தர்ணுன் தோணுதுங்க
அப்பிடியா அ கேள் தான
ஆமாங்க ஆனா இதுல என்ன ப்ரெச் ன்னா அவ சேரியே கட்ட மாட்டா
அப்படியா சேரினா ஏனா கொஞ்சொ அது அப்டே வெச்சுக்குவாங்க கொஞ்ச நாளைக்கு அப்டியே வெச்சுக்குவாங்க சுடிதார்னா கூட எடைல் எடைல் போட்டுக்குவாங்க அது சேரின்னா கொஞ்சொ ஒரு ட்ரடிஷ்னலாருக்கு ம்
சேரி அப்பவ் சேரி எடுத்து குடுத்தா அவ கொஞ்சொ ஒரளவுக்கு வ மா நெறமாத்தாரு ப்பா
ம் ஹு
இது வரைக்கு நானே சேரி எனக்கு சூஸ் பண்ணது இல்லைங்ளா
ஓ சேரி
ஒரு மா நெறமாத்தா இருப்பா அவ அப்ப அவளுக்கு என்ன மாரி கல ல்லா செட் ஆகு
நல்ல ஒரு நல்ல பிரைட் கலர்லாவே எடுக்லா ப்ரைட் கலர்ஸ் மாரி எடுத்துக்லா பளிச்சின்னு தெரியிற மாதிரி நல்லாருக்கு அந்த மாரி எடுத்தா
அப்டிங்ளா நா இதுக்கு முன்னாடி என்ன நெனைச்சேனா இந்த ஷோ சியல் மீடியாலை எல்லா வந்துட்டு இப்ப இந்த ஏ ஐ வந்துட்டு நாம ஃபோட்டோவ குடுத்தாலே போது ஆமா
கு கரெக்ட்டு தா அந்த ஃபோ ட்டோஸ வந்து பெருசா உள்ள குடுக்க கூடாதுன்னுமே ஒரு சிலர் சொல்றாங்கள்ல
ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க அதாங்க பாத்தே செரி உங்கட்டியு ஒரு டைம் கேக்கலா நீங்க நறைய சே ரீஸ்லா நல்லா எடுப்பீங்க நானு நெறைய டைம் பாத்துக்கே உங்கள
ஓ சேரீஸ் வந்து நீ குடுக்கறதுனா உன்னோட இஷ்டந்தா இல்லைனா கிஃப்ட் மாதிரி ஆன்லைன்ல பாத்தீனா கிஃப்ட் ஐட்டம்ஸ்ஸு போட்டாலே நெறைய கிஃப்ட் வருதே உன் ம் சேரீனா கூட ஒரளவுக்கு அமௌண்ட்டு ஸ்பெண் பண்ணணு கிஃப்ட்டுங்றப்ப உனக்கு பட்ஜெட்டுக் தவுந்த மாரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு எதாவது ஒரு யூஸ்ஃபுல் கிஃப் ட்டு மாரி செலக் பண்ணிக்லா
அப்ப நீங்க ஆன்லைன்னு சொல்றீங்கள்ல ஆன்லைன்ல வந்துட்டு இ ப்போ நா நெறைய டைமு ஒரு சில பக்கந்தா எதாது நடக்குது ஆன்லைன்ல கிஃப்ட் குடுத்தா ந ப்பே ம பேமெண்டு வந்துட் நம்ம குடுத்துட்டம்னா அது நமக்கு வேற எதோ இதா த்தா வருது இந்த மாரியெல்லா நடக்குதல்லே
அது வந்து மோஸ்ட்லி எல்லா நம்மள்க்கு வர்றதே கெடையாதுமா எங்கியாவ்து ஒரு எடத்துல வந்தத்தா அது இப்பெல்லா அந்த மாரி ப்ராப்ளல்லா இல்ல
அப்டிங்ளா சேரி பாக்கலாங்க
நமக்கு வந்த பொருள் நம்மள்க்கு பிடிக்கலைனா கூட வேண்டான் ரிட்டன் பண்ணிக்லா
சேரிங்க சேரிங்க
அ கிஃப்ட் ஐட்டம் ஏக்ஸசரிஸ்னு போட்டீனாலே வரு
சேரிங்க சேரி அப்ப பாக்குற ட்ரை பண்ணி பாக்குற அதுல எப்படிங்க அவுங்க வந்து வீட்டுக்கே வந்து டெலிவரி பண் பண்ணிருவாங்ளா
ஓ அது நெறைய அ பிளாட்ஃபார்ம் இருக்குது அச்சா அதனால அவுங்க அ நீ வந்து இந்த பர்ஸு அந்த மாரில்லா போடு மேக்கப் ஐட்டம்ஸ் காஸ்ட்மேடிக்ஸ் அந்த மாரில்லா போடு நெறைய இருக்காங்க நெறைய ப்ளாட் ஃபார்ம் இருக்கு நீ வந்து ஒன்னா வாங்கும் போதே பே பண்ணு இல்லேனா நம்ம கட்ட கொண்டந்து குடுத்ததுக்கப்ற நாம அதுக்கு பேமெண்ட் குடுத்தா போது
சேரிங் சேரி இப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு அதுலயே நம்ம வாங்ற மார்ருந்துச்சுன்னா ஆட் டூ கார்ட் குடுக்கணு இல்லிங்ளா
ஆமா
அதே நம்ம வந்து கைய்ல வாங்ற மாரினா கேஷ் ஆன் டெலிவரினு கொடுக்
ஆமா கரெக்ட்டு தெரியாதுன் சொல்லிட்டு எல்லாமே
இல்ல சும்மா பாத்துருக்கே சும்மா இந்த சோசியல் மீடியால எல்லா ட்ரெஸ் எல்லா அப்பப்போ வருங்களா ஆட்ல அது சும்மா போய் பார்த்திருக்கே அவ்ளோதாங்க இது வரைக்கு எதுவு வாங்கனது இல்லிங்க
நேர்ல போய் வாங்கறத விட நெறைய எடத்துல இது வெல கம்மியாதா இருக்கு நாங்க வந்து மந்த்லி அ மளிக ஜாமானத்தையே நாங்க ஆன்லைன்லதா வாங்குவோ
அப்டிங்ளா அதுல எல்லா கரெட்டா வருதுங்ளா உங்ளுக்கு
ஆ இதுல என்ன ஒரு ப்ரச் சன ஒன்னே ஒன்னுனா பம்ம நம்ம ஷாப்பிங் இங்கெல்லா போறோல்ல ஸ்டோருகல்லா போறோனா அங்க எல்லா ஜாமானுமே வச்சிருப்பா நம்ம அதுல என்னவ நமக்கென்ன வேணுமோ அது எல்லாமே நம்ம வாங்கிக்லா
சேரிங்க
இப்போ டிபார்ட்மண்ட் ஸ்டோர் போறோன்னு வச்சிக்கிலா நா வந்து எனக்கு ஒரு பதினஞ்சி பொருள் வேனுன்னு ஒரு லிஸ்ட் எழுதிட்டு போயிருக்கேன்னு வச்சிக்லா
சேரிங்
பதினஞ்சையு தாண்டி கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு இன்னொரு பதினஞ்சி பொருள எக்ஸ்ட்ராதா வாங் வோ தேவயே இல்லாம கரெக்டா நமக்கு தேவயே படாது ஆனா கண்ல பாத்தா எ இது நல்லா இருக்கே ஏதோ ஆஃபர்னு ஒன்னு போட்டு வச்சிர்ப்பாங்க அது நம்ளுக்கு தேவயே படாது அந்த பொருளு அந்த பொருள நம்ம சேத்திதா வாங்குவோ இல்லையா அது டபுள் வெல ஆன்லைன்ல பாத்தா என்ன ஒரு ட்ராபேக்னா அவுங்க கெட்ட என் என்னன்ன லிஸ்ட்டு இருக்குதோ அதுல ஏதாவது நமக்கு தேவை இருந்தா மட்டுதா நம்ம வா
அப்
இப்போ சோப்பு இருக்குன்னு வச்சிக்லா அ நா ஒரு ஃப்ரான்டு சோப்பு வந்து யூஸ் பண்றே அப்டின்னா நா போய் அதுல தேட்றே தேடம் போது அதுல இல்லைன்னு வச்சுக்லா அவுங்க கெட்ட அந்தப் ப்ராடக்ட் இல்ல அப்டின்னா நம்மளால அந்த சோப்பைவே வாங்க முடியாது அந்த டைம்ல அவங்க ஷ் ஸ்டாக் பண்ணதுக்கு அப்றோதா மறுடியு வாங்க முடியு புருஞ்சுதா நாட் அவைலபிள்னு வருதுல்ல ஸ்டாக் தீந்துட்ச்சின்னு வரு
சேரி
அப்ப நம்ம என்ன பண்ணும்னா அந்த டைம்ல அது வாங்க முடியாம போய்ருனு ஸ்
அப்டிங்ளா உங்களுக்கு அதுலைல் நல்லா எக்ஸ் பீரியன்ஸ் இருக்கு போல
ஆ நா ஒரு நாலஞ்சு வருஷமா அதுலதா வாங்கிட்டுருக்க
அப்டிங்ளா உங்களுக்கு எப்டி அதெல்லா உங்களுக்கு வந்து அமௌண்ட் எல்லா உங்களுக் கட்டுபடி ஆகுதுங்ளா
அததா சொல்றனே நேர்ல போய் ஜாமான்ன வாங்குனா நம்மளுக்கு டபுள் செலவு இதுல வந்து நம்ம வாங்கணுனு நெனைச்ச பொருள கூட வாங்க முடியாது ஒரு சில டைம்ல அது இருக்கு இல்லாமையு போயிரு அதனால நம்ம பதினஞ்சி பொருள் எழுதுறோனா மேக்சிமம் நம்மளால அப் அந்த டைம்ல ஒரு பத்து பொருளாது தா வாங்க முடியு அது நமளுக்கு வந்து ரொம்பவுமே வந்து அங்க மேலெல்லா வச்சிருந்தாங்கன்னு வைங்கள அதுக்கு வாடக குடுக்கணு கரண்ட் பில் குடுக்கணுன் சொல்லி ட்டு இது நம்மளோட வெலையிலதா ஏத்தி வச்சிருப்பாங்க. கரெக்ட்தான ப்ப நம்ம ஒரு பொருள் வாங்குறோனா அவங்க அந்த மாலுக் உண்டான டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எவ்வளோ பெருசாருக்கா த்தனைக்கு அவங்க வாடக குடுக்கணு. கரண்ட் பில் குடுக்கணு வேலையாள்களுக்குல்லா சம்பளோ குடுக்கனுன்னா இந்த பொருளோட வெலையதா ஏத்திருப்பாங்க
ஆமாங்க ஆமாங்
டேரேக்ட்டா நம்ம பர்ச்சேஸ் பண்றோல அதனால வந்து நமக்கு அத விடவு வெல கம்மியாதா இருக்கு
செரிங்க அப்பறோ எப்டிங்க உங்களுக்கு எப்டி பல்லா போகுது டைம்முங்க
டைம் அப்டியே போது தா ஸ்கூலுக்
அப்டிங் ளா செரிங்க செரிங்க அப்டிங் ங்ளா
என்ன சமைக்கணு என்ன ஸ்நாக்ஸ் குடுத்துவிடணு ஈவினிங் ரிட்டர்ன் வரும்போது என்ன ஸ்நாக் ஸ் குடுக்கணு அதெல்லாம் பாத்
ம் செரி இப்ப வந்துட்டு நானா அந்த பொண்ணுக்கு வந்து இப்ப சேரீ அப்டி இல்லைன்னா எதாச்சு ஆன்லைன்ல கிஃப்ட் பண்ணலானு சொல்றீங்ளா
ஆமா
செரிங்க செரிங்க எனக்கு அந்த ஐடியாவே இல்லைங்க அவங்க வ டக்குன்னு இப்பொ கூப்புட்டு வரேன்னு சொல்லிட்டாப்புல அப்போ அவங்க வர ரன்ட்டாங்க அவங்க பேர்டேன்னு எனக்கு நியாவம் இருக்குங்ளா சேரி அதா என்ன பண்ணலா எ அப்டி இப்டின்னு எனக்கு எதுவுமே தெரிய்லேங்க சொல்லுங்க
இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்ப அமேசான்ல எடுத்துக்ட்டோனா பொருள் மட்டுந்தா வாங்கணுனு அவசியோ இல்ல கிஃப்ட் வவுச்சர்ன்னு அதுக்குள்ள ஒரு பேரு ஒன்னு இருக்கு நீ பாத்தேன்னா தெரியு கிஃப்ட் வவுச்சர்னா அதுக்குள்ளார போயி நாம அந்த ண்ணுக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்றட் ஒர்த் எதாது வாங்கி குடுக்கலானு வச்சுக்குவ அந்த ஃபைவ் ஹண்ட்றட் கொடுத்த கிஃப்ட் ட் வவுச்சரா கன்வெர்ட் பண்ணி குடுத்துட்டோனா அந்த பொண்ணு வந்து அத எப்ப வேணாலு யூஸ் பண்ணிக்கலா என்ன பொருள் வே ணாலு வாங்கிக்கலா ம் இது பேங்க்லயுமே இருக்கு நெறைய பேங்க்
அப்டிங்ளா இத பத்தி எனக்கு கொஞ்சொ தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றீங்களா கொஞ்சோ
இப்போ நம்ம மேரேஜ்க்கெல்லா போறோன்னு வச்சுக்கலா மொய் எழுதுறாங்கல்ல அப்ப அதை வந்து நம்ம பணமா கொண்டு போய் இந்தா நூறுவா ஆயிரூபா அப்டின்னு சொல்லி கையில குடுக்குறோ அது அவங்களுக்கு கொஞ்சொ ஒரு மாதிரியா இருக்கும் அது ஒரு டைப் இன்னோன்னு பாத்த இப்ப இந்த செக்கெல்லா ம்பாக்குறோல
செக்கு மாதிரி இது என்னன்னா கிஃப்ட் வவுச்சர்ன்னு சொல்லிக்ட்டு இருக்குது நம்ம ஆயிரூவா ஒர்த்து எனக்கு ஒரு கிஃப்ட் வவுச்சர் வேணு ன் சொல்லி பேங்க்ல போய் சொன்னோனா
செரி
ஆனா அந்த ஆயிர ரூபாய்க்கு சார்ஜ் அவங்க ஒன்னு போடுவாங்க ஒரு பத்து ரூவா இருவது ரூவா சேத்து அவங்க செஞ்சு கொடுக்குறாங்கள அந்த ஒர்க் குக்கு அந்த அ ஃபீஸ் வந்து வாங்கிக்குவாங்க நூர் பத்து ரூவா அந்த மாரி வாங்கிக்குவாங்கன்னு வச்சுக்குலா
செரி
இப்ப அந்த ஆயிர ரூபா ஒர்க்கு ஒரு செக்கு மாதிரி ஒரு டிசைன் பண்ணி கொடுப்பாங்க கிஃப்ட ஓச்சர்ன்னு பேரு அதுக்கு
செரிங்
அத வந்து நம்ம இவங்க கிட்ட குடுத்துட்டோனா இவங்க போய் பேங்க்ல போய் அந்த பணத்த கூட கல கலெக்ட் பண்ணிக்கலா
ஓ அப்படிங்களா பரவா இல்லையே இது நல்லா இருக்கே இது எனக்கு தெரியவே இல்லைங்க
ம் ஏகப்பட்ட ஸ்கீம்ல நமக் தெரியாமையே நெறைய இருக்கு நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நமக்கு தெரியவே மாட்டேங்குது நம்மளோட வேல என்ன யூடியூப் பாக்குறது வீடியோ பாக்குறதுன்னு எவனோ ஒருத்த போட்ட வீடியோ பாத்துட்டு நமக்கு தேவையான விஷயங்கள தெரிஞ்சுக்கிறக்கு மறந்துடுறோ ம்
சேரிங்க அப்ப நீங்க சொல்ற மாரி நா அவளுக்கு ஒரு நல்ல ஒரு கிஃப்டு வவ் வவுச்சரு போட்டு விட்டுறேங்க
ம் கிஃப்ட் ஒசூர் கூட அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது கேட்டு நல்லா சாப் அப்பறக் ஏதாவது செஞ்சு குடு வீட்லயே
ஆ செரிங்க செரிங்க நீங்க சொல்ற ஐடியா சூப் பரா இருந்துச்சுங்க தேங்க்யூ அத நா போட்டுட்டு நா உங்களுக்கு சொல்றே கால் பண்றேங்க
ஓகே ஓகே
பாய்ங்க
ஆ பாய்